ஆ ஹலோ
ஆ
ஓ வணக்கங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேங்க ஆ நல்லா இருக்காங்க கொஞ்ச கிளியரா கேக்குதுங்கள உங்களுக்கு
ஆ கேக்குதுங்க என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா
கேக்குது
சரி ம் உங்க ஸ்கூல் லைப்ல எப்டி போச்சீங்கு சொல்றீங்கலா
ஆ நான் ஸ்கூல் வந்து மெட்ரிக்குலேஷன் லா படிச்சே
ஓகே ஓகே கோயச்சுகேசன் இல்ல கேர்ள்
ஆமா கோ எஜிகேஷ தா
ம் ஆ
ஆ எனக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கும்ணனு ஆச அதிக ஏ எங்களுக்கு லீவே கெடைக்காது கவர்மெண்ட் ஸ்கூல்ன்னா அவங்க லீவ் உடுவாங்க பக்கத்துல இருந்து தா நெறைய கவுவர்மெண்ட்
ஆ ஆ
ஆனா என்ன
கொஞ்சோ வாய்ஸ் விட்டு விட்டு வருதுங்க
ஆ இப்போ கரெக்டா வருதுங்களா இப்ப கேக்குதுங்ளான இப்ப கேக்குதுங்ளா ஆ சேர் சேர் அது வந்து அப்ப லீவு சரியா வரவே வராது அதுனால எனக் கவர்மண்ட்டு ஸ்கூல் படிக்கனுனு ரொம் ப ஆச ஆனா இருந்தாலு டென்த் வரயு மெட்ரிக் தா படுச்சே
ஆ என்னன்னா கவர்மண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு மெட்ரிக் ஸ்கூல் படிக்கணுனுதா ஆசையா இருக் மெட்ரிக் படிக்கிற பசங் கு கவர்மண்ட் ஸ்கூல் படிக்கணுனு ஆசயா இருக்கு
ஆமா அந்த மாரி ம் அப்டிங்ளா ஆஹ்
அ ஃபஸ்ட்டு டூ சிக்ஸ்த்து ஒரு
ம்
திரும்ப சிக்ஸ்து மிடில்லயே வந்து டிஸ்கன்டினியு பண்ணி ட்ரான்ஸ் பர் வாங்னாங்ளா அங்க இருந்து போயி டென்த் வரைக்கு ஸ்கூல் படுச்சுட்டே அது கவர்மண்ட் ஸ்கூலு மறுபடியு லவன்த்து ஃபஸ்டான்டட் எங்க படுச்சனோ அந்த ஸ்கூல்லயே போட்டாங்க
ஆ ஆ
நல்
அதா ஆனா எனக்கு வந் து கவர்மண்ட் ஸ்கூல் படிக்கனுனு ரொம்ப ஆச நா சிக்ஸ்த் படிக்கும்போது நீங்க சொன்ன மாரிதா டிஸ்கண்டினியு பண்ட்டு அத போய்லானு பாத்தா திடீர் எங்க அப்பா வந்தோனே இந்த ஸ் ஸ்கூல்லல்லா இப்டிப் ப ரஷ்ஷா இருக்து இப்டி வந்து படிக் மாட்ட நீ அங்கயே போய் சேருன்டு அதே ஸ்கூல் சேத்துட்டாங்க டென்த் வரயு அப்ப டென்த் இல்ல அந்த இது ஆ ஆ டென்த் வரயு எல்லா ஒரே ஃப்ரண்ட்தா அப்ப லவன்த் டுவல்த்து இப்ப வந்து அந்த ஃப்ரெண்டு் எனக்கு ஸ்கூல்கு வன்டாங்க அந்த ஸ்கூல் நாங்க எல்லாமே ஒரே ஸ்கூல்ல சேந்துட்டோ லவன்த்து டுவல்த்து படிக்கு போது அந்த
டென்த்து வேற ஸ்கூலு இன்னொரு ஸ்கூலுங்ளா
ஆ லவன்த்து டுவல்த்து வந்து கொஞ்ச கவர்மெண்ட் எய்டடு இங்லீஷ் மீடியந் தா ஆனா கவர்மண்ட் எய்டட்
ஆ
கவர்மண்ட் எயிடட் அந்த மாரி சேந்தோ அதுக்கப்பறோ ம் அதே ஃப்ரெண்ட்ஸ் தா எனக்கு டுவெல்த் வரயு இருந்தாங்க அப்பறோ டுவல்தல கொஞ்ச ஃப்ரெண்டு கெடச்சாங்க அவுங்க காலேஜ்ல வன்ட்டாங்க ம் ம் டு்வல்து கொஞ்சோ அப்பறோ அப்ப வந்து அவுங்க கூட ரொம்ப வச்சுக்க மாட்டோ ஆனா அவுங்க காலேஜ்க்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட் ஆய்ட்டாங்க ஒரே ஸ்கூல் படுச்சதுனால
அதேதா எனக்கு நடந்தது நா ஸ்கூல் படுச்ச பொண்ணுதா வந்து டுவல்த்லயு சீட்ல உக்காற்றவுங்க அவுங்க ஆனா அன் எக்ஸ்பெக்டடா நாங்க டிகிரி பண்றப்ப அவுங்க ஏ கூட ஒர்க் பண்ணாங்க வேற வழியே இல்ல நாங்க ஃப்ரண்ட்ஸ் ஆய்ட்டோ
உ ஹு
அது ஏன்னா இப்ப தெருஞ்ச ஃபேஸ் யாருமே இல்லன்னா இவுங்கதா இருக்காங்க ஃபர்ஸ்ட்டான்டட்ல இருந்து படுச்சோ ஏ விட்டுட்டு போறீங்க அவுங்க ஆய்ட்டாங்க
ம் ம் அதே போல் தா ஆச்சு ம் அப்றோ சொல்ட்டு ம்
டுவெல்த் படிக்கும்போது ஆ காலேஜ் படிக்கிறவங்க அப்டி வந்டாங்க அவளோட எம் சி ஏ எதையுமே அவுங்கூட ஃப்ரெண்டு எல்லாமே ஒண்ணாத இருந்துச்சு அதனால வேலைக்கு வாங்க புது ஆளுங்க அப்டின்னு இல்ல ஜாலியா போணோ ஆனா காலேஜ் செம ஜாலியா என்ஜாய் பண்ணோ முஸ்லிம் காலேஜு
ம்
வெள்ளிக்கிழம லீவ் கெடைக்கு
க்கீங்ளா
ம்
கிளாஸ்ல கட் அடிப்பீங்ளா
ஆஹ்ஹ் இல்ல அது வந்து ஸ்ட்ரீட் ஸ்கூல் மாறி கொஞ்சோ முஸ்லிம் காலேஜ்
ஓகே ஓகே
கிளாஸ் நாங்க கட்டடிக்க முடியாது ஏனா ஸ்கூல் முஸ்லிம் காலேஜ் வந்து இது மாரி எப்டினா ஸ்கூல் மாரி கொஞ்சோ ரொம்ப ஸ்ட்ரீடா இருப்பாங்க நா ஒரு ஒரு நாள் வர்லனா கூட வீட்டுக்கு போன் பண்ட்ருவாங்க எதுக்கு வர்ல அப்டின்ட்டு ம் ஒடம்பு சரியலன்னு போன் பண்ணாவே கூட உங்க வீட்ல இருந்தம்னா போன் பண்ணி வந்துருவான் அப்பாக்கு இந்த மாரி வர்ல உங்க பொண்ணு அப்டின்ட்டு இல்ல லீவ் போட்டுறங்க நாளைக்கு லீவ் லெட்டர் தருவாங்க மிஸ்
இப்போ
ஆமா இல்லக்கா நாங்க அதுல முஸ்லிம் காலேஜ் இல்ல ரொம்ப கட் அடிக்க விடமாட்டோ நாங்க செலவே ரொம்ப பண்ண மாட்டோ காசு சேத்து வெக்குவுமே தவிர செலவு பண்ண மாட்டோ
அது இப்பவு அதே மாரியே ஃபாலோ பண்றாங்ளா ரூல்ஸ் எல்லா
அங்கயா
ஆ
தெர்லங்க இப்ப புதுசா நெறயா வந்ட்டுக்குது
ஆ ஏனா வந்து இந்த ஜென்ரேஷன் செட் ஆகாதே
ம் இல்ல இல்ல மோஸ்ட்லி மோஸ்ட்லி அந்த காலேஜ் வரையு அப்டிதா இருக்கு
ஓ
ஆ அது ரொம்ப கிட்ட அப்பயே ஸ்ட்ரீட் இப்ப ஒன்னு ஸ்ட்ரிடாதா இருக்கு ம்
ஏனா நம்ம அதாவது நம்மளுக்கு அந்த பேக்கல போய் பாத்தோனா கொஞ்சோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலு மதிக்குவாங்க தந்த ஏஜ்ல அவ்ளோ வெளி உலகோ தெரியாம வேர போனாங்க
ஆஹ் ம்
இப்பெல்லா இருக்கிற பசங்கெல்லா உஷாரா இருப்பாங்கல்ல அப்டி நடந்தாலு அதுக்கேத்த மாரி இருப்பாங்க இப்போ அந்த டான் படோ ஞாபகோ இருக்குங்ளா அதுல சிவ கார்த்திகேயனு எல்லா தப்பயு செஞ்சுட்டு
ம்
அப்பாவ போய் கூட்டிட்டு வா அப்டின்னு கேப்பாங்க அதுக்கு சூரிய மேக்கப் போட்டு அப்பாவா இட்டுனு வந்து வெப்பாங்கல்ல
ம் ஆமாம்
ஆ அந்த மாரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல பசங்கெல்லா ஆ அதா சொல்ற அதுல அவுங்க பேசுவாங்க பாருங்க டயலாக்கு காமெடியார்க் பாத்துருக்கீங் லோ
ஆ பாத்திருக்கே
ஆ
ம்
சிவகார்த்
ஆ சிவகார்த் நல்லாருக்கூ பட நல்லார்க்கூ அவுங்குள்து
ஆ லாஸ்டா என்ன பட வந்துது அவுங்கள்து
அந்த தங்கச்சி ஒருத்தர் இர்ந்தாங்ளே அந்த படோ
என்ன படோ ம்
அது பேரு ஒத்த தங்கச்சி கூட இருக் கோ மேல செரிப்பா ஆ ஆமாமா எங்க வீட்டு பிள்ளையோ என்னவோ
ஆ இப்ப ஆனா இதுவ் சாய் பல்லவி கூட ஒரு படோ வந்துது அமரன்
ஆ அமரன் ஆமாமா அ அமரன் வந்துது ம் ஆமா அந்த படோ நல்லாந்துது சாய் பல்லவியதூ நல்லாந்த்ச்சு
ஆமாமா என்னன்னா போ க்ளைமேக்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்லா
அப்றோ இன்னொரு படம் பாத்தே அதுவு சூப்பராந்துது இந்த வாரோ கியா அந்த மாரி அதுவு நல்லாந்த்ச்சு சாய்பல்லவி அவங்கள்து வரூ படோலா ஓரளவ்கு நல்லார்க்கு
ஆமாமா தெலுங்குல நறைய நடிச்சிர்க்காங்க அவுங்கோ
ஆமா தெலுங்கு தா டப் பேசி எனன் தெலுங்கு டப்பிங் தா எனக்கு வாழ்க்கி அதுவு நல்லாந்த்சி அந்த படோ ம்
ம் இந்த ஜியோ ஹாட்ஸ்டார்ல கேக்கூ ஆ நானியூ சாய் பல்லவியூ நடிச்சது அது பாருங்க டைம் இருந்தா
ஆ பாக்குறே ஜியோ ஹாட் ஸ்டார்லேங்கிளா ம் ம்
குள்ளச்சின் கூப்பிடுவா நல்லாருக்கோ அது காம்டியா
ம் ம்
ப்ரகாஷ் ராஜி அப்பாவா இருப்பாங்க அந்த படத்துல
ம் ம் எங்கெங்க படந்தா டைம்க்குது இந்த நேரத்துக்கு தா டைம் படமே பாக்குறது நாங்க கொஞ்ச நேரோ ஆமா ஏனா மத்த நேரத்துல காலேல லேட்டா ஓ செய்றதுக்கு சமயல் செய்றதுக்குன் அதே செரியார் அப்றோ கொஞ்நேரோ ரெஸ்ட் எடுத்து மதியோ க்ளீன் பண்றதுக்கு செரியார்க்கூ கிச்சன் க்ளீன் பண்றதுக்கு
ஆமா கிச்சன பத்திலா பேசவே முடியாது நம்ம பிஸியார் போமோ இல்லியோ கிச்சன் எப்பவ்மே பிஸியாருக்கோ
ஆ அது நீட்கு தொடச்சிட்டு அதெல்லா தொட உடாம அதூ இப்ப எக்ஸாஸ் புதுசா வாங்கி குட்டாங்க அத டெய்லியு தொடைக்கணு டி வி மாரி இருக்கு அத டெய்லியு அதாயிரு போட்டு அது தொடு தனியா தொடைக்கணூ அது உள்ளல்லா தொடைக்ணு டெய்லி ஆமா ஆமா இப்போ புதுசா வந்ததில்ல பீப்பி ஆர்த்தோ ஆள்க்காக இதோ அந்த மாரிங்க அ ஆ ஆமா ஆமா அது உள்ளல்லா தொடைக்கணு ஓபன் பண்ட்டு உள்ளல்லா தொடைக்கணு
ஓஹோ செரி செரி
அதுக்கு ஏ பண்டே கீழ ஆ நீட்டுக்குத் தொடக்குற வழக்கே சரியா பாடுதூங்க டெய்லியுமே தொடச்சு வுட்ருவே கிளீனா
ஓகே கே நல்ல விஷய
ம்
கிளீனா இருந்தாதா கூடி கழ்டி
ஆ
இ நல்ல
வாய்ஸ்ஸு கேக்கல
அ இப்ப கேக்குதுங்ளா இப்ப கேக்குதுங்ள ம் மதி ம் மதிய சேர்ந்துச்சின்னா அது அப்டியே சேர்ந்துருது காலைல சேந்துச்சின்னா அது அப்டியே சேந்தா அப்ப அப்ப கழுவுனாலு அப்டியே
அது அங்கயே சிரியா போய்டோ ஃபுல் டே கிசன்ல
செய்யும் போதே ஓர் அளவுக்கு கழுவிடுவே
ஆ ஆ
தியொ செஞ்சு முடிக்கும் போது கொங் டயர்ட் ஆயிச்சுன்னா அது அப்புறோ கழுவிக்கலான் ட்ருவே அவ்ளதா
ற்றது
ம் அதுக்கப்புறோ ஈவினிங் மூணு மணிக்கு மேல ம்
ஒரு குக்கரு ஒரு கடாய் அவ்ளதா அப்புறோ ஒரு இட்லி குண்டா
அவ்ளோதா யூஸ் பண்ணுவீங்களா
ஆமா அப்டியே செஞ்சு செஞ்சு கிண்ணத்துல வெச்சிருவே
இல்ல சாத எது செய் அப்டிங்களா வடிக்க மாட்டீங்களா
ம்
நாங்களா வடிக்குவோ ம் ம் ம்
போணுங்களா நானு கெளம்பணுமா கூடவே அதனால தா அப்டியே போய்டுவே
நா எங்க சாதோ வடிச்சாதா சாப்டுவாங்க
ம் அதுவு நல்லது தா வடிக்கிறது நல்
ம் ம் வடிச்சா அது ஒரு குண்டா சேர்ந்துறுது அப்புறோ காய் எல்லா போட்டு அரக்கத்துக்கு ஒரு கொண்டா செந்து அது மரி நெறைய சேர்துற்து ம் ம் அந்த மாரி நெறைய சேர்ந்துறுது அப்புறோ இது வேனானாங்கன்னா இன்னொன்னு எதன பண்ணணு அந்த மாரி
ஆமா ஆமா இன்ஸ்டன்ட ஆ அப்பதா ஏதோ போட போனாது வேற
ஆமா ஒன்னு இல்லன்னா இரண்டு பொரியலு முட்ட அதெல்லா பண்ணு டெய்லியு இருக்குறது ரெண்டு பேருதா இருக்குறோ வேல அதிக அனா ஏ எது எது செஞ்சாலு அப்டிதா செய்ய போறோ ஆ ஓகே ஆ ஓகேங்க நன்றி ம் ம் ம்